க்கம் தோழி
நல்லார்கீங்களா
எதோ ஒரு பிரச்சனைகளோடே இருக்க வேண்டியதா இருக்கு
அப்பிடி தா தோழி இருக்கு உண்மைலியே பாத்தீங்கன்னா தலைவலி கால்வலி அப்பிடின் சொல்ட்டு உடலுக்கு எதோ க எதோ அது வெய்யிலோட தாக்கமா அல்லது இப்ப நா வீட்ல இருந்தபடியே ஒரு வேல ஒன்னு பாத்துட்டு இருக்கே தோழி அதனால எனக்கு ஒடம்பு முடியலையா அப்பிடின்றது தெரியல தோழி ஆனா எனக்கு எதோ ஒடம்புக்கு பிரச்சனையா இருக்க மாரி இருக்கு
ரொம்பே சரியா சொன்னிங்க நம்ம சூழ்நிலை காரணமா வேலை வே அதோட சேர்ந்து பெண்கள பொறுத்த வீட்டையு கவனிச்சிக்கிறது நம்மளோ உடல பத்தி யோசிக்கவோ நம்ம சரியான சத்தான உணவை எடுத்துக்காம இருக்கிறது இது போன்ற விஷயங்களு ரொம்ப காரணம் பாத்தீங்கன்னா தண்ணி நம்ம தண்ணீர் மாத்தி மாத்தி குடிச்சோ வெயில் அதிக வேர்வை நாளா கூட நமக்கு சளிபிடிக்க வாய்ப்பு
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா வேற வெயில் கால வெயிலில் வந்து போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிச அளவுக்கு வெயில் போன மாதிரியே தெரியவ தோழி உடல் வந்து அவ்வளோ பெரிய சோர்வா சோர்வா இருக்கு அவ்வளவு ஒரு சோர்வா இருக்கு உடல்நிலை தோழி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தோழி அதாவது அதாவது நம்ம கடைகள்ல வந்து குடுப்பாங்களையே அந்த என்ன அந்த ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்கல்ல சொல்லி கடைகள்ல விற்கு பாத்துருக்கீங்களா ரோஸ் மில்க் அப்படின்ட்டு
நா பாத்தருக்கே சொல்லுங்க
அது என்ன எங்க நபர் வாங்கிட்டு வந்தாங்க தோழி ஆனா வந்து அது வாங்கிட்டு வந்து என்னையோட மூன்று நாட்கள் ஆயிட்டு ஆமா அது பாட்டல்லயே போட்டு அடைச்சா மாதிரி இருந்தது அந்த ரோஸ் மில்க்கு அது மூணு நாள ஆயிடுச்சு தோழி அத பருகலாமா ஃபிரிடட்ஜ்லதா இருக்கு இருந்தாலு ஒரு ஏன்னா இப்ப இருக்கிற ரோஸ் மில்கங்கது அன்னைக்கு செய்யக்கூடிய குளிர்பானம் தான அது
ஒரு சரியான கேள்வி கேட்டுருக்கீங் அது எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறது அதுல குறிப்பிட்ட இருக்கணு முதல்ல பாக்கணு நம்ப கடைல ஒரு பான வாங்கறோம்னா ஒரு சில கடைகள்ல பல கடைங்கள்ல எந்த தேதியுமே போட்டிருக்காது தயாரிக்க அது வந்து காலாவதியகும் தேதி இதெல்லாமே இல்லாம குடுத்துருவாங்க அப்படி இரு இருக்கத வந்து நம்ப அத தாண்டி நீங்க வாங்கிட்டீங்கன்னா பருகிடலா கடைகள்லா தயாரிக்க இப்ப அந்த ரோஸ் மில்க் வந்துட்டு ஆ விக்க வச்சு அ பிரெஷ பால வந்துட்டு ஃப்ரீசரில இருந்துவ தவித்திடறது நல்லது அறிவுரைகள